ஆ கேக்குதுமா கொஞ்சோ பின்னாடி சவுண்டு மட்டு இல்லாம கொஞ்சோ செக் பண்ணிக்கோங்க
ஆ சொல்லுங்க
ஆ செரிங்க மேம் நல்லா இருக் கிங்ளா
நீங்க நல்லா இருக்
உம் நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா ஆ நா வீட் ட்டு வேல இன்னமேதா ஆரம்பிக்கணு
ம்
உம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் பண்றீங்ளா
இல்லங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா தாங்க இருக்கே
உம் உம் ஆ உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க
எனக்கு பைய ஒன்னு பொண்ணு தா
சரி-சரி ஸ்கூல் போயிட்டாங்ளா
ஆ எல்லா ஸ்கூல் போயிட்டாங்க
உம் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் என்ன குடுத்து விட்டுருக்கீங்க
இன்னைக்கு தயிர் சாதம் வெண்டைக்கா பொரியல்
சரி சரி நல்ல விஷயோந்தா வெயில் நேரத்துல தயிர் சாதம் சாப்டுறது மதியோ நல்ல விஷயோந்தா வெண்டக்கா பாத்தீங்கனா கொல கொழப்பா இருக்குறதுனால என்னோட பையனுக்கு பிடிக்காது
நீங்க ட்ரையா வருத்துடுங்க
கொழம்ல இல்ல அது-அது கொல கொலப்பா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவ வந்துட்டான் அதனால பாத்தீங்கனா அது கொழம்புலலா போடுறோ இல்லையா அதுலேசா கொல கொலன்னு இருக்குல அத நம்ம வதக்குனாலுமே பொறியலுக்கு வதக்குனாலுமே அவருக்கு புடிக்காது
இன்னொன்னு வேனா பண்ணி பாருங்க வெண்டக்கா ஃப்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஆ முந்தின நாளே கட் பண்ணி வெயில லைட்டா வெச்சுடுங்க வச்சு எடுத்து வச்சுட்டுங்கீங்கன்னு வச்சுக்கோங்ளே அதுல இருக்க வளவள தன்ம போயிடு வளவளப்பு தன்ம ஆமா வளவ ஒவ்வொன்னா சின்ன சின்னதா கட்பணி தனிதாதனியா அப்டியே எடுத்து வெயில வச்சட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த வளவளப்பு தன்ம வெயில்ல போயிடு அதுக்கப்புறோ நீங்க அடுத்த நாள் நீங்க ஃப்ரை பண்ணி பண்ணி பாருங்க கொஞ்சோ நல்லா இருக்கு
பொரியலுக்கு பண்ற மாரி
ஆ பொரியலக்கு பண்றதுக்கு சாம்பாருக்குமே ரொம்ப வதக் குக் ஆ வள வளனு இருக்குன்னா என்ன பண்ணு தாளிச்சி நம்ம கொழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சோ அத மட்டு லைட்டா ஆயில் ஊத்தி நம்ப வணக்கணுன் வச்சுக்கோங்களா வனைக்கு இது பண்ணோனா நல்லா இருக்கு அடைக்கடல் சேஞ்ச ஆகாம இருக்
ஆமா இப்ப மீன் கொழம்புக்கு எல்லாமே நம்ப பஸ்ட் வதக்கிட்டுதா நம்ப எண்ணெயில வதக்கிட்டுதா போடுறோ எந்த கொழம்புக்குமே நம்ம முதல வதக்கிட்டுதா போடுறோ இருந்தாலு அதுல லேசா ஆ கொஞ்சோ வழவழனு இருக்குல்ல அத பாத்தீங்கன்னா அது ஏ பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது
ஏன்னா டீப் ஃப்ரைவ் ஒண்ணு இருக்கு அது ஹெல் ஆயில் ஃப்ரைதா அதனால
ஆமா அது அன் ஹெல்தி அதனால ஆயில் ஃப்ரைதா நம்ம நெறைய குடுத்துட்டே இருக்கமே வட போண்டா பஜ்ஜின்னு அதனால கொஞ்சோ அதெல்லா அதெல்லா பிள்ளைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா திரும்பவு கேக்குங்க அதயே
கண்டிப்பா
ம் ம் சரிமா
நீங்க என்ன செஞ்சி குடுத்தீங்க இன்னிக்கு
இன்னிக்கு கால சாப்பாடு பாத்தீங்கன்னா இட்லி இட்லி சாம்பார் மதியம் பாத்தீங்கன்னா லெமன் சாதம் செஞ்சு குடுத்துருக்கே லெமன் சாதம் உருளக்கிழங்கு வருவல்
எல்லா வீட்டுக்கு உருளக்கழங்க பேன் பண்ணுனு நெனைக்கிறே எல்லா உருளக்கழ உருள இருக்கற அதுதான இந்த பிள்ளைகளு சா
சாப்படறாங்க உண்மதான இப்ப தயிர் சாதமா இருந்தாலு உருளக்கிழங்கதா கேக்குறாங்க ரசமா இருந்தாலு என் பையனுக்கு உருளக்கெழங்கன புடிக்குமா அதே வாழைக்கா பிடிக்காது உருளக்கழங்கு பிடிக்கு வறுவல் பண்ணி குடுத்தா புடிக்கு சிப்ஸ் புடிக்கு உருளக்கழங் சிப்ஸ் கேப்பா அடிக்கடி அது பிடிக்கு
ஆமா
ம் அது பாத்தீங்கன்னா முளச்சி வந்துட்டுனாலே அத பயன்படுத்த கூடாதுங்கறாங்க அது நம்ப வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சாலேதா மொளச்சி வந்துருது ஆ என்ன செய்ய முடியாது நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அத டீப்பா கொஞ்சோ கட் பண்ணி போட்டுட்டுதா செய்யற மாதிரி இருக்கு
ஆமா ஸ்நாக்சுமே ரொம்ப ஹெல்தியா நம்ம குடுத்துட்டோன் வச்சிக்கோங்கள
ஆ பின்னாடி கொஞ்சோ சவுண்டு் கேட்காம பாத்துக்கோங்கமா ரிஜெக்ட் ஆகு
பயிறு வகைகள் சுண்டல் கட
ஆமா அதுனால டெய்லியுமே குடுத்துருவே இந்த மாதிரி அப்டியா அது ரிஜெக்ட் ஆகு அதுக்காகதா நா இப்ப நறய ரி ஜெக்ஷன் வருது முன்னாடி மாதிரி இல்ல ம் ந றைய ரிஜக்க்ஷன் வருது ஆ இப்ப பாத்தீங்கன்னா நா அதெல்லா டெய்லியுமே குடுத்துருவே நா பயிறுகைகள், சுண்டல், கடல, வெள்ள கடல, கருப்பு கடலல்லாம் பாத்திங்கன்னா டெய்லியுமே உணவுலயே குடுத்துருவே ஓரளவுக்கு குடுத்துருவே அ கொண்டக்கடல புளி கொழம்பு முருங்கக்கா போட்டு வச்சா எ பையனுக்கு ரொம்ப புடிக்கு அத கொஞ்சொ சாப்ட்ருவா இப்ப வெள்ள கொண்டுல கடலய வந்து மொதநாளே ஊற வச்சுட்டு அது கொஞ்சொ சுண்டல் கடைல பண்றாங்கல்லயா தள்ளு வண்டி கடைலெல்லா அந்த மாதிரி சுண்டல் பண்ணி குடு த்தா அது ரொம்ப புடிக்கு இட்லி கூட தொட்டு சாப்டுவா சப்பாத்திக் சாப்டுவா அந்த மாதிரிலா பண்ணி குடுத்துருவே வெள்ள கொண்ட கடல அந்த மாதிரி குடுத்துருவே இப்ப இது பச்ச பயிர வந் து ஊற வச்சுட்டு அத நல்லா மொள கட்டி வச்சிருந்தோன் வச்சுக்கங்ளே இப்ப ம் இல்ல ஊற வச்சிட்டு அந் தண்ணி எல்லா வடுச்சிட்டு மொதநாள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல தண்ணி வடுச்சிட்டு அது அப்டியே வச்சாலே அதுவே நல்லா மொளைச்சு வந்துரு அத பாத்தீங்க குக்கர்ல ஒரே ஒரு விசில் வச்சு ட்டு அதுல வெல்லமோ இல்ல சக்கரயோ எதோ போட்டுட்டு லைட்டா உப்பு போட்டுட்டு தேங்கா துருவி அதுல போட்டு கிண்டி குடுத்தா அழகா சாப்ட்ருவாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப புடிக்கு அந்த இது அந்த பச்சபயிறு அது மாரி தா குடுக்கறது பச்சயா குடுத்தா நல்லதுன் சொல்றாங்க அதுல கேரட் இதெல்லா போட்டு ஆனா எ பசங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்து அதுல வர ஒரு ரா ஸ்மெல் வந்து பசங்களுக்கு பிடிக்க மாட்டெங்குது சாப்ட மாட்டேங்கிறாங்க
அப்பல்லா ஒரு டிஷ் தா செய்வாங்க பா பச்சப்பயிர் மொள கட்னிங்கன் வச்சுக்கோங்ளே அத அப்டியே அரச்சு அதுல வெல்லம் போட்டு கொஞ்சொ தேங்காப் போட்டு உருண்ட மாரி புடிச்சு குடுப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு அது ஸ்பூன் போட்டு குடுத்தாவே நல்லாருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆ பச்சபயிறு கஞ்சி கூட வப்பாங்க அது உங்களுக் புடிக்குமா?
நா அது சாப்டதில்ல ஆனா என க்கு இந்த ஸ்வீட்ல நீங்க எது செஞ்சி குடு த்தாலு எனக்கு ரொம்ப புடிக்கு
அப்டியா பச்சப்பயிறு கஞ்சி எப்டி பண்றதுன்னா பச்சப்பயிற நல்லா வறுத்துட்டு அத பாத்தீங்கன்னா ஒடச்சிட்டு இந்த திருவைல ஒடப்பாங்க திருவைல ஒடச்சிட்டு அதுல இருக்க தோலல்லா ரிமூவ் பண்ணிட்டு அத வந்து கஞ்சு மாதிரி வச்சு அத நல்லா குக்கர்ல வச்சாக்கா நல்லா வெந்து வந்துரு அ நல்லா வெந்து வந்தது க்கப்றொ நல்ல கொஞ்ச நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேத்து வெல்லம் போட்டு ஏலக்கா போட்டு தேங்கா துருவி போட்டு சாப்டா அது நல்லாருக்கு அந்த கஞ்சி வந்து பச்ச பயிறு கஞ்சி நல்லது சாப்புறோ அதுக்கு நல்லா ஹெல்தி தா
எல்லாமே ஹெல்தி தா சாப்புர்றது பொறுத்துதா
ஆமா எங்க எல்லாமே ஹெல்தி இப்ப காய்கறிலா ஹெல்தின் தா சாப்புர்றோ அந்த காய்கறிலா பாத்தீங்கன்னா எவ்ளோ பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு வருதோ நமக்கு வீட்ல பயிர் பண்ணி சாப்பிடுற காய்கறிகள்லா ரொம்ப நல்லது ஆ வெளில வர காய்கறிலா பாத் பாத்தீங்கனா அதுங்க நல்ல பூச்சி அடிக்காம அந்த காய்கறி வர்றதுக்கு பாத்தீங்கனா அதுக்கு ஒரு ஆ பூச்சிக்கொல்லி தெளிக்குறாங்க அடியில பாத்தீங்கனா ஒரம் போட்டாதா எந்த செடியுமே கிளம்புறது இல்ல இப்ப ஏனா மண்ணோட தன்ம எல்லாமே மாறி போயிடுச்சு ஒரு கீர வகைகளா இருந்தாலுமே ஒரம் போட்டாதா கெளம்புறேங்குதுங்க அதனால ஒரோ அதிகமா சேத்து இதா அந்த கீர வகைகளையு விளைவிக்கிறாங்க அதுதா நம்ம சாப்ற மாரி இருக்கு அதனால நமக்கு ஹெல்த்து இஷ்யூலா நெறய வருது அத அந்த கார காரணங்களாலா நமக்கு நெறய ஹெல்த் இஷ்யூ வர்றதே அரிசி எடுத்துக்கோங்களே அரிசிலயே பா்த்தீங்கனா ஏகப்பட்ட ஒரோல்லா தெளிச்சுதா நம்மளுக்கு அரிசியே வெளஞ்சி வருது அதுல பாத்தீங்கனா அது அதுக்கும் மேல ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்குறாங்க அதுக்கு அதுக்கும் அது நெல்லு போட்டு விளைய வெக்குறதுக்கு முன்னாடியே களை கொல்லின்னு ஒன்னு தெளிக்குறாங்க இதெல்லா பாத்தீங்கனா ஒடம்புக்கு ஆ அதெல்லா சாப்பிடும்போது இந்த அரிசி விளைஞ்சி வர்து சாப்பிடும் போது நம்ம ஒடம்புக்கு நல்லது இல்ல அதனாலதா இப்ப நெறய நோய்கள் தா நம்ம வருது அந்த காலத்ல பாத்தீங்னா வெறும் சாதம் மட்டுமே சாப்ட்டு வளர்ந்துருக்காங்க அவுங்க எல்லா பாத்தீங்கனா எவ்ளவு ஒரு ஹெல்தியா இருக்காங்க வெறு சாதத்த சாப்ட்டு வந்து வளர்ந்தவங்களே இப்ப நம்ம அது சாப்புறோ இது சாப்புறோ அது ஹெல்தி இது ஹெல்தி சாப்புட்றோ நம்ம ஒடம்ப பாத்தீங்கனா நமக்குதா அந்த நோய் இந்த நோய் எல்லா வருது
கண்டிப்பா
சக்கர வியாதி இல்லாமே நம்மளு காலத்துலதா அந்த காலத்துலல்லா கெடயாது எங்க பாட்டியோட எங்க தாத்தாவோட அக்காவே இப்பதா எறந்து போனாங்க எங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புற கொஞ்ச நாள் எங்க பாட்டியோ எங்க தாத்தாவோட அக்கா வந்து இப்ப இறந்து போனாங்க அவுங்களுக்கெலா நூத்தி பதினாறு வயசு எறந்து போனப்ப
உம்
ஆ இப்பதா எறந்து போனாங்க அவுங்கனால நடமாட்டமா இருப்பாங்க படுத்துலாங்க இப்ப ஜோரான சத்தன ரெண்டு நாள் படுத்தாங்கனா பிர்ரெஷர் மாத்ர மட்டு அவுங்க எடுத்துக்கிட்டாங்க வேற சுகர் எல்லா கெடயாது வேற அந்த வியாதியுமே கெடயாது இப்போ வரைக்குமே ஆ ஜாமான்ல்லா வெளக்குவாங்க நடமாட்டத்தோட தா இருந்தாங்க நல்லாதா இருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் மட்டு கீழ விழுந்துட்டாங்க வழுக்கி அதுல பாத்திங்கனா பின்னாடி அடிபட்டுட்டு அதுல எல்லாமே நாங்களே பண்ற மாரி இருந்துச்சு அதனால தா அவுங்க எறந்தே போனாங்க அடுத்துவங்களுக்கு நம்ம செரம கொடுக்க இருக்கோங்ற ஒரு இதுலயே ஒரு ஆ ஒரு கில்ட்டிலேயே அவுங்க தானாவே செத்து போனத தா எனக்கு தோணுது
கண்டிப்பா
இல்லன்னா இப்பவு கீழ விளலன்னா இப்பவு இருந்திருப்பாங்க அவுங்க அந்த மாதிரி கண்ணு தெரியும் நல்ல கண்ணு தெரியும் எட்டி இருந்தாலு நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க ஆமா அந்த மாதிரி அந்த காலத்ல வெறு சாதம் சாப்பிட்டு கூட வாழ்ந்தவங்க அவுங்க நம்ம பாத்தீங்கனா அது அது ஹெல்தி இது ஹெல்தி பச்சையிரிங்குறோ அதுங்றோ இதுங்குறோ எல்லாமே சாப்புட்றோ ஆனா நம்மளுக்கு எல்லாமே அன்ஹெல்தியா தா கெடைக்குது
கண்டிப்பா
உம்
தாத்தாக்கு எல்லாமே சுகர் எப்டியாவது எறந்து போன பாட்டிக்கு சுகர் எல்லா கெடயாது பிரஷர் மட்டு ஒரு மாத்ர மட்டு லைட்டா எடுத்துகுவாங்க அது
ம்
அ சாகுர வரைக்குமே பாத்தீங்கன்னா அ கீழ விழுகுற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே கொள்ளைய எல்லா கூட்டி சுத்தம் பண்ணி அப்டி பாத்துக்குவாங்க வீட்டெல்லா அப்டியே சுத்தமா பாத்துக்குவாங்க எடுத்த ஜாமா எடுத்த எடத்துல இருக்கணு அவுங்களுக்கு கொள்ளைய காயஞ்சு துணி காயஞ்சோனே எடுத்துடணும் நம்மல்லாம் போட்டு வைப்போல்லாம் எடுத்துட்டு வந்து சேர்ல போட்டு வைப்போம் மடிக்காம அதெல்லாம் இருந்து அத பார்த்தாலே அவுங்களுக்கு புடிக்காது சத்தம் போட்டே இருப்பாங்க அது மாதிரி சுத்தி நடமாட்டமா இருந்து து கடைசியா கீழ விழுந்து னால எறந்து போயிட்டாங்க
ஓகே இப்ப என்னைக்கும் போல பேசு நன்றி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு கால்ல பேசுவோ
ஆ பேசலாம்ப்பா